ஓழி
அவங்ளுக்
அ கேக்குது
அஹ் இப்போ நம்ம எத பத்தி பேஸ்லா அப்டின்னா அஹ் இது திங் ஒரு விஷயத்த வந்து எப்டில்லா நம்ம வந்து நெனைக்கிறோ அதுலருந்து எப்டி வெளில வர்றது அப்டின்னு யோசிக்லா அஹ் அப்டின்றத பத்தி பேசலா இப்ப வந்து அந்த அஹ் நம்ம அந்த யோசிக்கிற விஷ்யொ அதிகமா இருக்கு க்கு அப்டின்னும் போது நம்ம சின்ன வயசுல எதும் அதிகமா வந்து சிந்திக்க மாட்டோ நம்ம உண்டு நம்ம வேல உண்டு அப்டின்னு இருப்போ ஆனா அஹ் நம்மளோடய அப்பாம்மாக்கள்லா வந்து ஒரு சில விஷயங்கள்லா அவங்க வந்து அஹ் நெறய சிந்திப்பாங்க இப்போ நம்ளே வந்து ஒரு சில வயதுக்கு மேல வந்து நம்ளே ஒரு சில விஷயத்துக்குலா வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிர்றோ அவுங்க அதுவ்ல்லாம நம்ம ஒரு பிஷ் விஷ்யொ புடிச்சிருக்க அப்டின்னா நம்ம வந்து அஹ் அத பண்றதுக்குள்ள அத வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோ அது வந்து நம்ம இப்டி பண்ணா இவங்க எதாச்சு வந்து அஹ் சொல்லுவாங்களா இல்ல அத பத்தி எதாச்சு பேசுவாங் லா நம்பள பத்திதா பேசிருப்பாங்களா இல்ல வந்து எதாச்சும் பிரச்சன வந்தா கூட இது நம்ளால பிரச்சன வந்துது அப்டின்னு எதாவது சொல்லிடுவாங்களா இ இல்லன்னா ஒரு சண்ட நடந்துருக்கு அப்டின்னா அந்த சண்ட நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா அத முடிஞ்சதுக்கப்றொ நம்ம என்ன யோசிப் போ அப்டின்னா நம்ப வந்து இந்த எடத்துல நம்ம விட்டு குடுத்துர்க்க கூடாது இந்த எடத்துல நம்ம வந்து பேசிருக்கணு நா இது ஏன் இந் இந்த வார்த்தைய நா ஏ மறந்த அந்த எடத்துல பேசுறதுக்கு அப்டின் சொல்லிட் டிம் அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்றோ தா நம்ளுக் வந்து அத பத்தி ஒரு ஆழ்ந்த சிந்தன அப்டிங்கற மார் ரி ஒண்ணு வந்துரும் ஒண்ணு நம்ம வந்து எத பத்தி சிந்திப்போ அப்டின்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி நம்ம வந்து பயங்கரமா நெனச்சுட்ருப்போ இல்லன்னா நம்ளோட அந்த எதிர்கால வாழ்க்கைல என்ன நடக்க போகுது இப்பயே எப்டி இருக்கே அது இதுக்கப்றோ எப்டிலா வருமோ அப்டிங்கிற மாரி அத பத்தி வந்து அஹ் நெனைக்க ஆரம்பிச்சுடுவே இந்த ரெண்டு விஷயத்தினால தா நம்ம வந்து அந்த சிந்தனை அதிகமாகறது அப்டின்னு சொல்லலா இதுலந்து அஹ் நெறைய நம்ம வந்து மீண்டு வர வேண்டிய விஷயங்கள் வந்து நெறய்ய இருக்கு நம்மள வந்து நம்ம மனசு அமைதிப்படுத்துக்கிறது அந்த யோகா இந்த மாதிரியெல்லா இந்ந மெடிடேஷன் பண்றது இந்த மாரி நெறையா இருக்கு ஆனா ஒரு மனுஷனா ஆஹ் பொறந்துட்டோ அப்டின்னா இந்த மாதிரி இந்த அதிக சிந்தனை வந்து ஒரு ஆஹ் பழக்கமாவே மாறிடுச்சு அது வந்து நம்ளே தடுத்தா கூட நம்ம வந்து அது வந்து நம்மள விடாது அப்டின்னு சொல்லா நம்ப வந்து ஒ இது செ ஒரு சில பேர் எல்லா வந்து ரொம்ப அதுல அஹ் அவங்ளுக்கு வந்து இது பழகிடுச்சே அப்டின்னும் போது அத பத்தி சிந்திக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷொ அத வந்து சிந்திச்சிட்டு ஆமா இது எல்லாமே நடக்கறது தானே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயொ தான இத போட்டு சிந்திச்சு ஏ ம ஏ மண்டய நா இது பண்ணிக்க விரும்ல எனக்கு எனக்கு எனக்கு தா தலைவலி இதனால அப்டி இப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் உஷாரா இருப்பாங்க அவுங்க வந்து அதுலருந்து அந்த அதிக சிந்தனையிலருந்து வெளி வரணு அப்டிங்கிற மாதிரி நெனச்சு இத பத் ரொம்ப அதிகமா அ யோசிக் க்க வேண்டாம் நாளடைவுல வந்து என்ன நடக்குதோ அந்த போக்குலயே வந்து அது நடக்கட்டும் அப்டிங்கிற மாரி எல்லா ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து யோசிச்சி அத வந்து முடிவு எடுப்பாங்க ஒரு சில பேர்ல்லா வந்து இன் அத அத பத்தி எதுவுமே அவங்ளுக்கு தெரியாது அதாவது அவங்க சி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த மன நிம்மதியும் போய்டும் அந்த நம்ளோட அந்த அஹ் நா நம்மளோடய வ அன்றாட வாழ்க்கையில இருக்குற அந்த நிம்மதியு வந்து போய்டு அப்டின் சொல்லா நம்ம வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிடுவோ அப்டின்னு சொல்லலா இப்போ அந்த ஒரு இப்ப காலையில எழுந்ததுமே நம்ளுக்கு வந்து எதையா நினைச்சு நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிச்ட்டோ அப்டின்னா நம்ளுக்கு வந்து அந்த நாளே வந்து முழுமையா ஓடாது அப்டின்தா சொல்லலாம் ஏனா வந்து அ த நாள் வந்து பாத்தீங்க அப்டினா அஹ் ஒரு மாதிரி போயிடு நம்ளுக்கு ச இது இன்னைக்கி ஏ நம்ம இதை நெனச்சோ இத் நெனைக்காமலே இருந்ருக்கலாமே இதை நெனச்சதால இன்னைக்கு இந்த நாள் ஃபுல்லாவே இப்டியே இருக்கே அப்டிங்ற மாதிரிலாம் நம்ளுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்ளுக்கு ஒரு விஷயொ வந்து அதிக அதிகமா ஞாபகொ வருது அப்டின்னா அந்த விஷயத்தலந்து எப்படி அ மீண்டு வரணு அப்டிங்றத யோசிக்கணுமே தவர அதுலயே திரும்ப திரும்ப போய்ட்டு அத பத்தியே யோஸ்ச்சு ஏன்னா வந்து நம்ம யாரயாச்சு வந்து இப்போ எதுலயா ஒரு சண்டையில வந்து நெனைக்கிறோ அப்டின்னா அவங்க சண்ட போட் டத வெச்சு ஆஹ் ச நம்மதா தப்பா பேசிட்டோல அப்டின்னு நெனக்கிறோ அப்டின்னா அவுங்க ஆனா நம்ள பத்தி நெனக்க மாட்டாங்க அவங்ளுக்கு என்னன்னா அவ சண்ட போட்டா அனால நானும் பதிலுக்கு போட்டந்தா இன பெ பேசாட்டி போட்ட பேசாட்டி போட்டு அத பத்தி நம்ளுக்கு என்ன கவல அத் அதாவது அவுங்க வந்து ஒரு உதாசீனபடுத்திட்டு போய்டுவாங்க ஆனா நம்ளால அப்டி இருக்க முடியாது அதயே வந்து சிந்திக்கிறோம் நம்ம நெனைக்கிற நம்ம நெனைக்கிற ஆள் வந்து அவங்க நெனைக்க மாட்டாங்க நம்ள பத்தி ஆனா நம்ம அவங்ள பத்தி நெனச்சி நெனச்சி நம்ம அவங்க நம்ம நேரத்தை தா நம்ம வந்து வீண் அடிச்சுப்போ இந்த மாரி வந்து ஒரு அதிக சிந்தனை நம்ம பண்றதுனால நெறைய்ய பாதிப்புகள் இருக்கு அப்டின்னு சொல்லலா உடல் ரீதியாவும் பாதிப்பு வரும் நம்ளுக்கு மன ரீதியாவு நம்ளுக்கு வந்து அஹ் பாதிப்பு வரும் அப்டின்னு சொல்லா ஏனா பெண்கள் தா ஆண்கள் தா அப்டின் கெடையாது இந்த அதிக சிந்தனை வந்து ஒர் பேம் மனுஷனை வந்து எப்டிலா மாத்தணுமோ அப்டிலா மாத்திடூ அப்டினே சொல்லா அ நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த அதிக சிந்தனை அ எதனால வருது அது ஏற்பட காரணம் என்ன அத வந்து அதுல இருந்து எப்டி நம்ம மீண்டு வரலா அப்டின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க
கண்டிப்பா தோழி நல்ல ஒரு பதிவ பத்தி பேசிட்ருக்கோ ஏனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு இப்ப இருக்க நம்ப நம்ப செய்யற வேலைக்கு இப்ப இருக்க நம்ப ஆஹ் நம்ம இருக்க நெலமை எல்லாத்து கொழந்தைகள்ல இருந்து பெரியவா வரை பெரியவங்க வரைக்குமே பாத்திங்கனா எல்லாருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு வேலைகள் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வேலைகள் இருக்கு அவங்க செய்யறது ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கு அவங்க செய்யணும் அப்படிங்கறதுல சோ ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கை ஒரு ஒரு ஒரு விஷயத்த நோக்கி பொயிட்ருக்கு சோ இந்த மாரி இந்த நெறைய யோசிக்கிறது இன்னு எ வரப்போறத யோசிக்கிறத விட அவங்க என்ன நெனைப்பாங்க இவங்க என்ன நெனைப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்டிங்கறத யோசிக்கிறது வந்து ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அதுவும் நம்ம சின்ன வயசு ல்லா பாத்திங்கனா நம்ளுக்கு எத பத்தியுமே கவல கெடயாது எத பத்தியுமே நம்ம யோசிச்சு கூட இருக்க மாட்டோ அது வந்து திருமணத்துக்கு முன்னாடி வரைக்குன் கூட சொல்லலா நம்ப ஏனா திருமண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கு சொல்லலா ஏன்னா அவங்களுக்கு எந்த பத்தி ஒரு கவலயே கெடயாது அம்மா அப்பா பாத்துக்க போறாங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க எல்லாமே அம்மா அப்பா பண்ண போறாங்க நம்பள்க்கூனு ஒரு பொறுப்போ நம்மள் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு அவசியமோ எதுவுமே க வந்தது கெடயாது இப் இப்ப இருக்க காலங்கள்ல பாத்திங்கனா படிக்கும் போதே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு அஹ் வேலைகள் இருக்கு ஒரு ஒரு பொறுப்புகள் இருக்கு அவங்க செய்யணு அப்டிங்கிறது இப்ப இருக்க பசங்களுக்கு அம்மா அப்பா என்னதா நெறைய சம்பாரிச்சாலும் அவுங்க வந் தனி கால்ல தனியா நிக்கணு நா சம்பாதிக்கணு நா இந்த மாரி வேலைகள் பண்ணு நா இந்த மாரி சின்ன சின்ன ஹ பி பிசினஸ் மாரி பண்ணனு அப்டிங்கறது ஆச எல்லாருக்கு வந்துருச்சு சோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கா வந்து இந்த மாரி ஓவர் திங்கிங் வந்துருது நம்ம இந்த மாரி ஒரு ஸ்டெப்பு நா வைக்கிறன்னா அவங்க என்ன நெனைப்பாங்க இவங்க என்ன நெனைப்பாங்க அப் அந்த பிசினஸ் என்ன ஆகும் நா இப்டி பண்ணுனா அது என்ன ஆவு அப்டியாச்சுனா அது என்ன ஆவு அப்டின்ட்டு ரொம்ப மேல மேல மேல மேல யோசிக்கிட்டே போறாங்க இப்ப நம்மளே எடுத்துக்கிட்டோனா நம்ம வந்து ஒரு காலொ வரைக்கு நம்ம ஓவர் திங்கிங்னா என்னன் தெரியாது கோவோனா என்னன் தெரியாது அம் யாரையாவது ஒரு மரியாதை இல்லாம பேசணும் அவங்கள வேணும்டே அவ் வங்கள வந்து மட்டன் தடுத்தணு அப்டின்லா நம்ம காலத்துல நம்ம எதுவுமே பண்ணிருக்கமாட்டோ ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள்லா அப்டி கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிருறாங்க அம்மா அப்பாவே வந்து இது தப்புமா இது பண்ணாதமா பெரியவங்கள அப்டி பேசக்கூடாதமா நீ அவங்கள அப்படி நெனைக்க கூடாது சொன்னா நீ ஏமாலியா இரு என்னால ஏமாலியா இருக்க முடியாது நா இப்டித்தா பண்ணுவே நா அப்டித்தா பண்ணுவே நா அவங்கள வச்சு நா இப்டிதா யோசிச்சு வச்சிருவெ அவங்க இப்டிதான் பண்ணுவாங்கன் எனக்கு தெரியும் அப்டின் பிள்ளைகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நம்மள்க்கு தேமாரி பாத்திங்னா நம்பளுக்கு அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்தோடனே நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைகள் வந்தோடனே நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தோடனே பாத்தா நம்மளு அதே மாதிரிதா மாறிகிட்டு வரோம் கிட்ட ஓவரா யோசிக்கிறோ நம்ம இப்டி இருந்தா நம்ம எப்டி இருப்போ நம்ம இந்த மார் இ வேலை செஞ்சா எப்டி இருப்போ நம்ம வேலைக்கு போயிருந்தோனா எப்டி இருக்கு நம்ம வீட்ல இருந்துருந்தோனா எப்டி இருந்துருப்போ அப்டின் நெறைய யோசிக்க ஆரம்பிச் ம் யோசிக்கிறது இல்லாம இதுக்கு போனா நம்ம யார் நம்மள என்ன சொல்லுவா யார் நம்மள என்ன பேசுவா பின்னாடி என்ன பேசுவா ங்க இவங்க என்ன பேசிருப்பாங்க நம்மள அவங்க என்ன பேசி இருப்பாங்க நம்மளே வந்து இத்தனை வருஷமா நம்ம அத பத்தி யோசிக்காத நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போோது முன்னா பள்ளி காலத்துல இருந்தே அவங்க தனியா யோசி தனியா ஒரு ஒரு செயலு செஞ்சிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு இந்த ஓவர் திங்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த டைம்ல ஒரு மு முப்பது இருவெத்தெட்டு முப்பது வயசுல நம்மளுக்கு வரதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பத்து பன்னெண்டு வயசுலயே வந்துருது ஏன்னா அவங்க ரொம்ப யோசி தல்ரட்டன்னும் அதிகமாக்கு நலாம யோச என் நம்ம மனத வந்து நம்ம ஒருநிலை பருத்தி வச்சிருந்தாலும் இந்த ஓவர் திங்கிங் வந்து அதுல வந்து ரொம்ப மோசம தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு தூங்கணும் தூங்கணும்னு நினைச்சாலும் அது தூங்க விடமாட்டேது நம்மளை அது நம்மள ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க வை து நான்ல நெறைய டைம் இப்படி நெறைய அந்த மாரி ஆயிருக்கு நெறைய வாட்டி அந்த மாரி ஆயிருக்கு நம்ம அத பத்தி யோசிக்க கூடாது நினைக்கும் போது அதை பத்தி ரொம்ப நம்ம ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதிகமா இப்போ நம்ம இந்த காலத்துல இப்போ ஒரு ந நாலஞ்சு வருஷமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மல நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ வருது அப்படின்னா இப்ப இருக்க பிள்ளைகள் வந்து அவங்க வாழ்க்கைய பத்தி ரொம்ப சீக்கிரம் யோசிக்க ஆரம்பிச்சடுறாங்க எவ்வளோ நம்ம எவ்வளவு சீக்கிரம் சம்பாரீக்க முடியும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிற இந்த காலத்து பசங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் தான் வந்து அவங்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் எல்லாம் போறாங்க இப்ப இருக்கிற பிள்ளைகள் ஒரு சின்ன விஷயத்து கூட அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஒரு மேம் ஏதாவது சொல்லிட்டா இல நண்பர்கள் கூட இருக்க நண்பர்கள் நம்ம காலத்துல்லாம் நண்பர்கள் நம்ம நம்மல்லாம் பேச்சிலேயே சண்டை போட்டு போவோம் நம்ம பேசுறது வெறுப்பேத்துறது அதெல்லாம் வந்து ஒரு சகஜமா இருந்து ச இப்பெல்லாம் அப்படி கடையவே கெடையாது ஒரு நண்பர் ஏதாவது சொல்ட்டா கூட உங்களால தாங்கிக்க முடியல அந்த விஷயத்த அத பத்தி அவங்க யோசு யோசு அவங்க இதைச்ச சின்ன மனசுல வச்சு அத சொல்லிருப்பாங்க அதை வச்சு மனசுல வச்சு சொல்லிருப்பாங்க அந்த சின்ன விஷயத்த யோசிச் யோசிச் யோசிச் அந்த ஈகோ எல்லாம் ரெண்டு பேர் ரெண்டு சைடலயுமே ஒருத்தர் மட்டும் இல்ல அவங்களும் இவங்க மேல தப்பு இவங்களும் அவங்க மேல தப்பு உரடியா பேசி நம்மல்லாம் அப்படி கிடையாது அவங்க ஏதாவது சொன்னா நீ தாண்டா நான் தான் அப்படின்னு ஏதவும் ஒண்ணு பேசி நம்ம சகஜமா ஆயி இந்த காலத்து பசங்க அப்படி சகஜமா எடுத்துக்கவே மாட்டறாங்க இல்ல அவங்க வந்து அது தப்பு தப்பா தான் சொன்னாங்க அது வந்து வேணும்ட்டே தான் பண்ணாங்க அவங்க அதுக்காக தான் பண்ணாங்க முன்னாடி நடந்தத வச்சு அவங்க இப்போ வஞ்சன மாரி பண்ணாங்க அப்படிெல்லாம் அந்த பசங்க வந்து பேசி பேசி அத இன்னும் யோச யோசி இன்னும் வாழ்க்கையை வந்து இன்னும் கஷ்டமா எடுத்துட்டு போய்ன்ட்டு இருக்காங்க இந்த ஓவர் திங்கிங் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இதுவா எடுத்து பேசிருக்கீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தீங்க இதை பத்தி பேசுறதுக்காக தோழி
ம் ரொம்ப நன்றி மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்